ஹலோ ஆ இன்னும் பண்றாரு நேத்து நா கூடோ பண்ணே
ம் ம்
ஆமா
பண்ணா இது ஒரு ஒரு மொற போ மாட்டேங்குது ம் அதா கோவிந்தனுக்கு அன்னைக்கு பண்ணதுதா நா பண்ல ஆ அவங்களுக்கு அவங்களே அப்றமா பண்ணது இப்டி இப்டி இருக்குது யாருக்கும் சொல் சொல்ல வேனா அப்டி சொன்னாங்கோ ஆ நம்ம மூனு பேர்க்கே நா யாருக்கும் சொல்லாது நீ அப்டின்னு சொன்னாங்க அப்டின்னு
மூணு பேர்லய வச்சக்க என்ன அதுன அ ஆ ததுன பொதயலா யாருன்னு தெரிஞ்சா‌ போய் எடுத்துட்டு வந்துர்லா இன்நேரத்துக்கு
அதுக்கு இவன் சொன்னனா நான்க்கு எதன ஒண்ணு ஆச்சுன்னா அப்பறமா இவன் ஒன்னே நீ அங்கதானே இந்த எங்களுக்கு ஒரு பேச்ச சொல்லியிருந்தேன் நாங்க வந்து பா த்துனு போயிருப்போம்ல அப்டின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது அப்டின்னு சொல்லிட்டு ம் பண்ணிக்கிறது என க்கு பண்ணானா அப்பறம் சுரேஷ்க்கு பண்ணா
ஆ ஆ
அதுக்கு அப்டின்னு சொல்லிக்கிறது யாருக்கும் பண்ணாது அப்டின்னு
ஆ ஆ அதுதான் ஃபஸ்ட் பார்த்து ஸ்ருதி பார்த்தால் வாயே ஸ்ருத்தி பார்த்தொன்னே இந்த பொண்ணு எங்கயோ பாத்துக்கறனே அப்டின்னே நென் ச்சிட்டு இருந்தாலா அதுக்கு அப்ப நீ போய் பேச வேண்டியது தானே அப்டின்னா இல்ல அப்டியெல்லாம் போய் பேசினா அதுக்கப்புறமா வார்டன்னு வாட்ச்மேன் வந்து எங்க கிட்ட செக்யூரிட்டி கார்டு வந்து தப்பா பேசுவாங்க ஏதாவது மாட்டி விட்டுருவாங்கோன்னு நான் பயிந்து பேசல
ம் அப்டி கூட இருக்கறாங்க இல்லையா இப்போ
ஆ ஆ அப்பறமா அவ போயி சி சித்திக்கு சொல்லி சித்தி வந்து பேசிக்கிது
ம் அப்டின்னு தான் சொன்னா எனக் கூட கேட்டு பா பார்த்து கூட பேசல அந்த பொண்ணு அப்பறம் போய் இப்டின்னு சொன்னா அங்க இருக் இருக்க மாட்டாங்களையா அவங்கோ ஏன் அங்க இருக்கிறாங்கோ அப்டின்னு சொன்னாங்களா இல்ல இருக்கிறாங்கோ கீழ அப்டின்னு போய் சொன்னாங்களாம் அப்பறம் வந்து பேசந்தான்
ஆ ஹ ஹ ஹா ஆ
இப்ப எப்ப டைம் டியூட்டி எப்போ மாறி இருக்கும் அவனுக்கு எப்போன்னு தெ
மா காலையில டியூட்டின்னு சொன்னா நேத்து போனா அவன் இருக்கிற டைமுக்கு போக வேண்டியது தானே என்ன இல்ல காலையில ஷிப்ட் தானா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குறாங்களாம் அதுக்கு போறேன் அப்டின்னா தெரிலயே பாஸ்ட் வந்துடும் ஏனாவ் எதா வாய்ன்னு போறது நான் நீ ஒன்னும் வாய்ன்னு போ வேணா ஒரு ஆளு உனக்கு அப்டி இதுவா இந்தா ஆ இல்ல கேட்டாங்களா ஜூஸ் குடிச்சாங்களா வாய்ன் குத்தா மோர் வேணும்னாங்களா மோர் வாங்கி குத்தான்னா
அவ்ளோதான் ம் ஆ பேசினாங்களா நல்லாதாங் தராங் ப்ரோ ஓகேதான் அப்டி என்னா
கேட்டன் கேட்டன் எல்லாம் நா பாத் ம் நல்லா இருக்கதுதான் வேணும் நல்லா இருக்கும்
அந்தா
உன் அம்மாவே சீரிஸ் சீரிஸ்ன்னு சொல்லிடுறாங்க அதான் பயோ நல்லா இருக்கற ஆளுங்க கூட
ஆ அந்தான்ந்தான் ம் அப்டி இருந்தமோதே நானே அது என்னத்துக்கு சொல்றாங்கன்னே தெரில் ந்து அப்டின் பசங்ளுக்குன் போயில்ல பசங்ளுக்குன் போயில்ல இவ மட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டு போய்கிறாங்கோ
ம்
ஆ ஹாஹா யாருல்ல அவுங்கவுங்க வேலைக்கி அவுங்கவுங்க போயிட்டுகிறாங்க
என்ன இவுங் கூட பேசறது இல்லையாமே
யாரு யாருகிட்ட
சின்னா கிட்ட
ஏ அவனுக்கேன்னாவா
அது என்னாவோ தெரிலேயே
யார் சொல்லிகிது
ம் சொன்னா சுரேஷ் பேசறதில்லையா அப்டின்
ஆ ஓ அதே யார்கிட்ட பேஸ் அவே முஞ் அவே யார்கிட்டையு பேசுறதில்ல
ஒன்னு கேக்கல ம் அப்டி பேசறது இல்லையாமே அப்டின் அது என்ன எனக் தெரியாதே அப்டின்ன நானு
அவே யார்கிட்டயு பெஸ்தல்ல அ
ம் யாருக்கிட்ட பேசா காட்டி போது அப்பா கூட பேசறதில்லேன்னா
அது என்னவோ அவே யாரக்கிட்டே பேசர்தில்ல அன்னைக்கி ஒரு நாள் நானு ரெ ரெண்டு பேர் இட்டுன்னு போய்ந்தா பசங்கள ரூம்லயே இருகரோ வெளி வந்து என்னான் பேசவே இல்ல நா அதுக்கு சொல்லிட்டே நீங்க போவாதீங்டா
ம் அதா அப்ப சொன்னனே போனோ அப்படி வரல வெளியோ அப்டின்
ஆ அவுங்களுக் அதுவே பெருமையாகுது என்ன பண்ணலா அவுங்கவுங்க பசங்க அவுங்கவுங் பெருமையாக்கறாங்கோ ம்
அவங் பசங் செய்யறது அவுங்களுக்கு கரெக்டா தோணுது
ஆ ஆ இப்ப ரெண்டு காது கம்மல் குத்துங்கிறான்னா
ம் ம் நா பாக்கல இவே யார் அத சொன்னா ஆ எப்டிக்காரான்னா அப்டிக்கறா கம்பல் ஒண்ணு போட்டுக்குன்னு காத்துக்கு வண்டியை ஒண்ணு அப்டின்
அதா ரெண்டு காதுக்கு கம்மல் போட்டுங்குறானா ஆ என்னவோ எவ்ளோ நல்லா இருந்தாலுமே எ எங்க பஸ் சங்கோ இன்னு வீட்ல ஒரு ஒரு பேர் சொல்லிக்கின்னே இருக்காணுங்கோ இன்னு அப்டியெல்லா இருந்துர்தா என்னா பண்ணியிருப்பாங்
அதா அவுங்கவுங் பசங்க அவுங்களுக்கு ஒஸ்தி மத்தவங் பசங்க அதே செஞ்சிரு ட்டு அவுங்கள என்ன சொல்லியிருப்பாங்க
ம் ம் காலையில கூடோ செரியான படிப்பு படிக்கல வேல வரல அப்டின் இது பண்ணிங்கிறாங்கோ ம் ம்
வீட்ல
ஆ ஒழுங்க படிக்கில ம்
படிக்காதே மார்க் வந்துர்தாமா
ஆமா அது அந்த உதவாத படிப்பு என்னாத்க்கு படிக்றது
உதவர்து உதவாதுன் இக்குதாமா படிப்பு கூட நா படிப்பு பத்தாவதுக்கு மேல படிச்சே எந்த படிப்பு உதவ்றது தா எல்லாரு படிக்குறாங்க ஊரு உலகத்துல எப்போ வர்ணுன் இருந்தா வர் து வேல வர்து அதுக் தகுந்த மாரி வர்து வராதே
ம் ஒ என்னவோ அந்த கடவுள் தா எதாவ்து ஒரு நல்ல வழி காட்னா போது எனக்கு
ம் இப்பல்லா எத ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்றவங்களுக்கு தா வேல அப்டின்றாங்க இவ கூட அதா சொல்னுக்றா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறவங்களுக்குதா வேல குடுக்குறாங்கோ அதுக்கு எதுக் பண்ணு அப்டின்றா
ம் ம் ம் இன்னு காலேஜ் இக்குதா முஞ்சிச்சா முஞ்சிச்சா என்ன பண்ணதுறா
ஒன்னிம் பண்ல என்ன பண்றதுனு தெரில பதினஞ்சு நாள் இருவது நாள் ஆய்ச்சு முஞ்சுட்டு குட
ஹ ம் போறாளா பெங்ளூருக்கு என்னன்னா போய் பி ஜி ல எங்கன்ன இந்து
என்ன பண்றதுனு தெர்ல போனுனா காஸ் கட்ணு இல்ல
ஆ ஆ
சும்மா எங்க ஆய்டுதா எங்களுக்கே ஏதேதோ பிரச்சனைங்கோ காசுங்க கொஞ்சோ இது அதுங்களுக்கு பாக்கறதா எங்களுக் பாக்கறதா இப்டே படிக்க வச்சுன்னே இந்தா என்ன பண்றது கல்யாணோ பண்ணில்லானாக்கா எனக்கு வேணா
ம் ம்
இப்யே வேணா அப்டி அவளுக்குதா பண்ணி அனுப்ச்சிட்டீங்கோ நா நல்ல வேலைக் போனுன்றா
ம் ம் சம்மந்தோ எதன்னா நல்ல சம்மந்தோ வந்தா பண்ணிட்டா போது
வந்தது வேல போட்டோ வந்துது நல்ல சம்மந்தோ எங்க வெளி ஊருங்கள்ல வேணான்ங்குது நம்ப ஊர்ல யாருன்ன பாக்குறது நாங்க நம்ப ஊர்ல யாரு இக்கறாங்க
எங்க அண்ணியோட
நம்ப ஊர்ல எங்கிமே யாரு இல்ல வெளியூருக்கு அம்ச்சுட்டு அவங்களே ப்பா இப்பே ஊர்ல போய்கின்னு வந்துக் கின்னு பாக்கர்த்துக்கு இல்லாத நம்ம கட் பண்டாக்கா வர்றாங்க போறாங்க தூரோ
ம் ம்
இன்னா பண்றது ஒன்னு தெரில கடவுள் ஒரு வழி காம்ச்சாதா
கீழி வாசு பொண்ணுக்கு லக்னோ ஏத்துறாங்ளா
ம் ம் தெரியு போன வாரோ போய் பாத்ன்னு வந்தாங்ளாமே
ஆ ஆ நேத்து வந்து நைட் சொல்லிட் போனாங்க
ம் ஹூம் நாங்க இல்ல அப்போ வந்துருந்தாங்ளா என்னவோ தெரில
இல்ல இல்ல அவுங்கோ இந்த மாரி சொந்த வீட்டுக்கு மட்டு அவுங்க வர்றாங்ளா ஆ அதுக்கப்பு வேற யார்ன்யு வெச்சு அல்லார் வீட்டுக்கு சொல்றாங்
ம் ம் அவ்ளோதா இல்ல இப்ப யார்னு நெறையக் கூப்புட்றது இல்ல லக்னோ எது குத்தாலா
ங்காளிங்களுக்கு ஆ இவுங்குளுக் மட் ட்டு அவுங்ளே சொல்றாங்ளா அதுக்கப்றமா அவுங்ளே இதுப் பண்ணிக்கே அம்மா வேற என்னனா சொல்லிட்டு அவுங் பங்காளிங்க யாரனா போய் வீடு வீடா சொல்ற மாரி
ம் ம்
என் சொன்னாங்கோ
வந்திருப்பாங்கோ நாங்க இல்ல ஒரு வேல என்ன வராங்ளா என்னவோ
ஓ ஓ அம்மாவுங்குளுக் கூட சொல்லல நேத்து சனிக் கேமா நாப் போய் சொல்றம்மா அம்மா அவுங்குளுக்கு அப்டின்ன
ம் ம் யாரு அவுங்க ரெண்டு பேரு வந்துந்தாங்
ஆமா அவுங் அ அவுங் ரெண்டுப் பேர்தா ஒந்தாங்க ம் மாங்கார்க் த்து ஒரு கப்புல போட்டு குட்த்தாப்பி தோல் எத்துட்டு நல்லாக் கட் பண்ணி பீஸ் பீஸா போட்டு குட்த்தா அவுர் மட்டு சாப்ட்டுட்டாரு எனாத்கம்மால்னாரு சாப்ட்டுட்டாரு ஆ நம்ம மட்டு நா நெறைய்ய சாப்ட்டுட்டே அ நா நெறைய சாப் ட்டுட்டே நன்னி இய்யோ
எல்லாருந்தா சாப்பர்றாங் நெறையோ கட் பண்ணி குத்தா போரு பீஸ் எனா எடுத்துக்கணு அந்த மரியாதீக்கி
ஆ அதா ஒரே ஒரு பீஸ் எத்குன்னு ஒரே ஒரு பீஸ் எத் கின்னுபோ நம்ம என்ன ஒரு மாங்கா ஃபுல்லாவா அவங்ளுக் குத்துற போறோ ரெண்டு பேருக்கு சேந்து ஒருப் பக்கம் மாங்காதா பாதி பாதி வந்துகுது எவ்ளோ ஆய்டப்போது நீ என்ன மாங்காவே சாப்பில்லமா எங்க வீட் ட்லதா உனுக்கு மாங்கா குடுக்குறோ அப்டின் யாராவ் சொல்றாங்ளா ம்
அதெல்லா அவுங்குள்க்கு அந்த இது வாங்காட்டே இந்த வம்சம்
அத்தா எங் மாமியார் அதா சொல்லிங்கறாங்க ஆ எங் மாமியார் அதா சொல்லிங்கறாங் ஆ ரும் மாங்கா சாப்பறதுக் கூட அவ்ளோ அவுங்க இதுக்கு நம்ம போண்மா
ம் போலன்னா நல்லா இருக்குதா பொந்த பொண்ணு உங்க வூட்டுக்கு
ம் நாப் பேசாம பெங்ளூர்லியே இந்துத்தா நிம்மதியா இந்துருப்பே அந்த டைம்ல ஆயிட்டுருந்தா ம் ம் ஆமா ஆம்ப்பா
நாயித்தி கெழமையாம்மா
ஆமா ஞாயித்துக்கெழம ஈஸ்வரங் கோயில்ல வீடு மட்டு குரூப் புரவேஷம் மட்டு சத்தத்லேந்து சாமான ஒரு கரண்டி விடாத எத்குன் போய் வெச்குனாங்க அல்லா பண்ணிக்னாங்கோ இப்போ அப்ப ஓசி
ம்
வந்து சத்ரோ வேற அவுங்கக்கிக்குதுல அவுங்குக்கு காச் கட்ணு அதனால கோயில் இச்சுங்கிறாங்க அதே எங்க கைலியே இந்துந்தா அது கூட அங்யே சத்தத்லே இருப்பாங்கொ
நல்லா ஐடியா பண் பண்
ம் ம் அதா ம்
அதா கொஞ்ச கூட அன்னிக்கு அதே அந்தமாவே கொஞ்ச கூட பொறுப்பா வச்சுக்கணுல்ல சத்ரோ அப்டின் பேசுனா ம் ம்
தே தேவ பட்டுச்சில்ல
ஆ அதா ஏன்னா கடவுளோடா எ எல்லாருமே யார் யார் என்ன பேசுறாங்களோ அதெல்லா பாத்துக்னே இருகுறாங்க ஆனா அப்மா நம் நம்ளே பா ஒரு கஷ்ட படுத்திருந்தாங்கப்பா
ம் அல்லா அப்டிதா செய் நெல்லது நெனக்கிறவங்களுக்கு நெல்லது செய்றவங்களுக்கெல்லா அப்டிதா
ஆ அதா என்ன பண்றதோ என்மா ம்
எல்லா நடக்கறதெல்லா பாத்துனு இருக்கணு அவ்ளோதா நடக்கறதெல்லா நல்லதுக்கு அயு பாத்துன்னு இருக்க வேண்டியதா
யம் இதா அமா ம் அ என்ன பண்றதோ என்மோமா ம் சரி பசிச்சா சாப்டு போய்ட்டு
ம் ம் ம் போன வாரோ திருத்தணிக்கி ஆறு பட வீட்டுக்கு போயிருந்தோ கோல்டன் டெம்பிள் இந்த வாரோ இதுக்கு போனோ இன்னொரு வாரோ போலானுங்கிறோ திருப்பதிக்குதா
ம் ம் ம் ஆ ஆ
அப்டியே காலகஸ்திக்கு போய்ட்டு வரலா
ஆ ஆ செரி செரி ம் ம்
நீ டிஃபன் செய்ணுமா டிஃபன் செய்யணுமா சாப்பாடா
இல்ல கொழம்புக்கூது மாவு எடுத்து வெளிய வச்ட்டு வந்துக்குற நா காலைலே செ இட்லி சாம்பார் செஞ்சிருந்த அதுவே கொஞ்சோண்டு இக்கூது ஆ அதெல்லா ஆவட்டு அப்டின் பாத்துங்கரே
சேரி சரி ஒ வந்தாங்கன்னா